வணக்கம் தோழி
தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆம் நல்லா இருக்கே தோழி வீட்டில் உள்ள அனைவரும் நலமா
ஆம் அனைவரும் நலமே தோழி
சாப்ட்டீங்களா
அ சாப்ட்டாச்சு தோழி சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
அ சாப்ட்டாச்சுங்க தோழி
அ சொல்லுங்க தோழி
என்ன சாப்ட்டீங்க
பச்சை பயிறு சாதம்
ஓ காலையில காலையிலயே பச்சை பயிரு சாதங்ளா
ஆமா தோழி இன்னிக்கு அ என்னோட மகனுக்கு வந்து டீ சி தராங்க பத்தாம் வகுப்பு முடிச்சனால அதனால இன்னிக்கி பத்தர மணிக்கு மேல பள்ளிக்கு போ வேண்டிய வேல இருக்கு தோழி சாயிந்தர தா வர முடியு அதனால செரினு சொல்லிட்டு இன்னிக்கு காலையிலயே இரண்டு நேரத்துக்கு சேர்த்தி சமச்சிட்டோம் தோழி
பச்சை பயிரு உடலுக்கு நல்லதுதா அ கேக்குதுங்க தோழி உங்களுக்கு கேக்குதா ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா தோழி
தோழி கேக்குதா
அ எனக்கு கேக்குது உங்ளுக்கு கேக்குதுங்ளா
தோழி
ஹலோ தோழி தோழி கேக்குதுங்ளா உங்களுக்கு
தோழி எனக்கு ஒலி ரொம்ப கம்மியா கேக்குது உங்களுடைய குரல்ல
உங்ளுக்கு இப்ப கேக்குதுங்ளா
தோழி கேக்குதா உங்களுக்கு நா பேசுறது
அ எனக்கு கேக்குது உங்ளுக்கு கேக்
இப்பதா கேக்குது தோழி இதுவரைக்கு கேக்கல
ஓ இப்ப கேக்குதுங்ளா
அ கேக்குது கோழி தோழி கொஞ்ச சத்தமா பேசுங்க மொதல் எடத்தன்னே நல்லா கேட்டுச்சு அதுக்கப்றோ எடையில சுத்தமாவே எதுவுமே கேக்கல
ஓ செரிங்க செரிங்க தோழி நான் வந்து இந்த வெயிலுக்கு வந்து கம்மன் கூழ் செஞ்சே காலைல
ஓ செரி செரிங்க தோழி
வீட்டில் உள்ள அனைவரும் விருப்பமாக கேட்டார்கள்
செரிங் தோழி தோழி உங்க ஒலி திரும்பவு ரொம்ப கம்மியாதா கேக்குது
அ இப்ப கேக்குதுங்ளா
அ இப்ப கேக்குது தோழி
ஆம் அதனால் கம்மங்கூழ் செஞ்சே
ஓ செரி செரிங் தோழி நேத்து காலைல நானு எங்க வீட்ல அதுதா செஞ்சே
ஓ செரிங்க செரிங்க தோழி எனக்கு செய்ய தெரியாது எங்க மா மாமியார் கிட்ட கேட்டு நா செஞ்சே
ஓ செரி செரி தோழி அவ்வளதா அப்டியே அப்டியே பழகிக்கிறதுதா
ஆ இந்த வெயிலு தாங்காம இருக்கிறதுக்கு குளிர்ச்சியாக குடித்தால் நல்லாருக்கும்
நிச்சயமா நிச்சயமா தோழி டெய்லியு எதாவது ஒரு சிறுதானிய பானம் சேத்துக்கிறது நல்லது ஒரு நாள் ராய்க்கூழ் ஒரு நாள் கம்பங்கூழ்
ம்
ஒரு நாள் கருப்பு கவுழி கஞ்சி அந்த மாதிரி சேத்திக்கிறது வந்து நல்லது தோழி
ம் ஆமாம் அப்பறம் நீங்கள் விடுமுறைக்கு எங்யாது சென்றிர்களா
ஆ ஆ அம்மா அப்பா ஊருக்குதா போயிட்டு வந்தோ தோழி
ம் உங்கள் அனுபவத்தை கொஞ்ச பகிர முடியுங்ளா
ஆ சொல்லலாம் தோழி அங்க உறவினர்கள் வீட்டுக்கு போய்ட்டு வந்தோ அதுக்கப்றோ குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தோங்க
ஆம்
அதுக்கப்றோ அம்மா அப்பாவோட திருமண நாள் வந்துச்சு அதனால அருகில் இருக் கக் கூடிய கோயில் குளங்களுக்கு வந்து சென்று வழிபட்டுட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு இங்க வந்துட்டே தோழி வீட்டுக்கு வந்துட்ட
ஓ சிறப்பு சிறப்பாக இருந்த வேறு எங்காவது சென்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா
ஆ அ ராமேஸ்வரம் போயிருந்தோ தோழி
ஆம்
மாமனாருக்கு சாமி கும்புறதுக்காக ராமேஸ்வரம் போயிருந்தோ
ம்
அதுக்கப்பற கடலெல்லா வெளையாடிட்டு இருபத்தைந்து இருவத்தி இரண்டு தீர்த்தங்கள் வந்து அங்க இருக்கு ஒவ்வொரு தீர்த்தமுமே வந் து மிகவும் புனிதமானது இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் லயு நீராடிட்டு ஷிவன் கடவுள கும்ப்டுட்டு அதுக்கப்றோ ஒரு நாள் தங்கி இருந்து அருகில் இருந்ததெல்லா சுற் றி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து திரும்பி வந்துட்டோ தோழி அந்த அனுபவ வந் து மிகவும் நல்லாருந்துது
தோழி எனக்கொரு சந்தேகம் இருவத்தி ஒரு இருவத்தி ஒரு நீருன்னா இருவத்தி ஒரு நீரும் தனித்தனியாக இருக்குமா
இருவத்தி ரெண்டு தீர்த்தங்கள் தோழி ஆமாங் தோழி இருவத் ரெண்டு கெணறு தனித்தனியா இருக்கு ஒவ்வொரு கெண றுமே வந்து ஒவ்வொரு சிறப்ப வந்து குறிக்கு ஒவ்வொனுமே தனித்தனியா இருக்கும் தோழி அந்த இருவத்ரெண்டு தீர்த் ததலியும் கெணத்துலருந்து அந்த தீர்த்தத்த எடு து பக்தர்கள் மேல எறைப்பாங்க ஆ அதுக்கப்புறோ நம்ம போயி உடை மாத்திட்டு நம்ம ஷ்சிவன் கடவுள வந்து தரிசிக்கிற மாதிரி அமைப்பு வந்து செஞ்சிருப்பாங்க தோழி
ஓ இல்ல இ அவ்ர்களே நம் மேல் ஊற்றுவார்களா
ஆமா தோழி ஆமாங்க பக்தர்கள் மேல அங்க இறைப் ப்பதருக்குன்னு சொல்லிட்டு ஆ ஆட்கள் வந்து இருப்பாங்க அ அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா தீர்த்தத்த வந்து எறச்சி தருவாங்க
ம் சரிங்க சரிங்க தோழி மிக அருமையான பதிவு வேறே சாமி சாமி என்ன முறையில் வழிபட வேண்டு தோழி அங்க இப்போ இறந்தவர்களுக்கு தானே நீங்க திதி குடுக்கிறே என்கிறிர்கள்
ஆமா தோழி ஆமா
ஆம்
அங்க வந்து என்னன்னா எப் இறந்தவர்களுடைய ஏதாவுது ஒரு பொருள்கள் வந்து நம்ம கொண்டு போயிருக்கணு அந்த பொருள்ள இறந்தவர்களுடைய ஜாதகம் அல்லது ஆடை அந்த மாதரி அவர்கள் பயன்படுத்திய பொருள் வந்து நம்ம எடுத்துட்டு போனு குடும்பத்தோட அங்க வந்து நம்ம இந்த மாரி முன்னோர்களுக்கு பிராத்தன செய்யணு அப்டின்னு சொன்னோம்னா கடலோரங்கள்ல நெறைய ஐயிரு அ அவங்க வந்து இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம என்ன இதுக்காக நம்ம அந்த காரியோ செய்யறோங்கறத அவுங்ககிட்ட சொல்லணு முதல் வருடமா இருக்கலா இல்லன்னா பல முன்னோ ர்களுக்கு நம்ம திதி குடுக்கற மாதரி இருக்கலா அந்த மாரி பல்வேறு வழிபாடுகள் இருக்கு என்ன வழிபாடு நம்ம செய்ய போறோ அப்டிங்கறத அவுங்க கிட்ட சொன்னா அவங்க அதுக்கு தகுந்த மா திரி நமக்கு வந்துட்டு அ பிராத்தனைகள வந்து சொல்லி தருவாங்க முதல் ஆண்டு அப்டின்னா அவங்க வந்து பச்சரிசி மா வுல எள்ளு கலந்து ஆ ஒரு பானத்துல தருவாங்க அத வந்து நம்ம ஆ இது வந்து எங்களுடைய மாமனாருக்கு செஞ்சதுனால மருமகள் மூத்த மருமகள் நா அப்ப நம்ம கைகள்ல அத வந்து குடுப்பாங்க அத வந்து நம்ம லேசாக தண்ணி தெளித்து அத மாவு மாதரி பெசைஞ்சு அத வந்து ஆ இரண்டு அல்லது மூன்று உரண்டைகள் நம்மளுடைய பிராத்தனைக்கு தகுந்த மாதரி எவ்ளோ உரண்டை மாத்தணு அப்டிங்கறத வந்து அவங்க சொல்லுவாங்க அத மாத்தும்போது கணவருடைய தந்தை அப் டிங்கறனால நம்ம அத உருண்டா பண்ணி கணவர் கையில அந்த த தட்டோட குடுத்துடணு அவங்க வந்து அவங்க ளுடைய தாய் தந்தையர் அ தாய் வந்து உயிரோடு இருந்தா தந்தை பேரு மட்டு சொல்லுவாங்க தாய் தந்தை இருவரும் தவறி இருந்தா அவுங்க இரண்டு பேத்தோட பேரையு சொல்லுவாங்க அவர்களுடைய மூன்று தலைமுறைக்கு வந்து வணங்கணு நாங்க அந்த மூன்று தலைமுறைக்கு வணங்கி வணங்கினதுக்குப்பறோ இந்த பிராத்தனை செய்வதற்கு முன்னாடி கடல்ல போயி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குளித்து விட்டு ஈர ஆடையோடு நம்ம வந்து தா அந்த பூஜையில உக்காரனு அதுக்கப்பறோ இந்த பூஜை எல்லா முடிஞ்சதுக்கு அப்றோ ஓமம் வந்து வளத்துவாங்க ஆ அந்த ஓமத் த்துல வந்து எல்லாத்துடைய இறந்தவர்கள் பெயர் சொந்த பந்தத்துல இறந்தவங்க எ இருந்தாங்க அப்டின்னா அவங்க பெர சொல்லி வழிபட்டுட்டு அதுக்கப்றோ குடும்ப உறுப் ப்பினரு நம்ம எத்தன பேர் அங்க நம்ம உட்கார்ந்து இருக்கோமோ அவங்களுக்கு தனி தனியா ஆசிர்வாதோ வழங்குவாங்க நீண்ட ஆயுள் எண்ணிய ஆசை நிறைவேற்றது அந்த மாரி அ மாங்கல்ய பலம் அந்த மாதிரி எல்லாமே சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையு வாழ்த்துவாங்க வாழ்த்தி முடிச்சேன்னே அந்த இறந்தவர் நம்ம யாருக்காக திதி குடுக்க போனமோ அவர்களுடைய இத வந்து அ கடலுக்கு பக்கத்துல வந்து இரண்டு மூன்று அ இடங்கள் இருக்கு‌ அந்த எடத்துல வந்து அவங்க பயன்படுத்தின பொருள வந்து போட்டுட்டு அ நம கடல தொட்டு வணங்கிட்டு வந்துரணு திரும்ப கடல்ல போய் குளிக்க கூடாது அ கடல் தொட் ட்டு வணங்கிட்டு வந்துட்டு போய் அந்த இருவத்தி ரெண்டு தீர்த்தத்தையு நம்ம நீராடிட்டு வந்துதா நம்மளுடைய ஈர உடையை வந்து மாத்தணு மாத்திட்டு அதுக்கப்றோ போய் சிவன் வழிபாடு வந்து பண்ணணு அந்த திதி குடுத்ததுக்கு அப்றோ நம்ம ஒடனடியா கடல்ல போய் வந்து குளிக்க கூடாது குளிச்சா அந்த புண்ணிய காரியோ வந்து நீரோடு போயிரு அப்டிங்கிறது அய்திகம் சோ அந்த ஈர ஆடையோட அப்டியே கடல மட் தொட்டு வணங்கிட்டு அங்க போய் தீர்த்தத்த எல்லா ஊத்திட்டு அதுக்கப்றோ நம்ம போய் நம் அப்டியே உடைகள மாத்திட்டு பிராத்தன செய்வது வந்து வழக்கம் சகோதரி
போல எனக்கு ஒரு சந்தேகம்
மிக்க நன்றி சகோதரி உரையாடியதற்கு மீண்டும் இன்னொ ரு முறையில் தொடரலாம் நன்றி வணக்கம் ம்